ஹலோ ம் கேக்குது சொ ஆ கேக்குது சொல்லுங்க
ம் அதா இன்னைக்கு வந்துட்டு மதியானமா எங்க அம்மா வந்து கால் பண்ணாங்க கேக்குத்தா ஹலோ
கேக்குது கேக்குது
கால் பண்ணி இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க வந்துட்டாங்க ஊருக்கு போறோ அப்டின்னாங்க நீ வந்து வீட்டுக்கு போயிடு அப்டின்னாங்க
ஆ
எங்க அக்காவு நாளைக்கு வந்துட்டு எங்க அக்கா மாமாலா வராங்களா
ஓ
இங்கியு யாரு இல்ல ஆ வந்துட்டு இங்க வந்துட்டு எங்க அண்ணனு எங்க அண்ணியு இருப்பாங்க
ஆ
அதனால வர சொன்னாங்க செரி நானு ஓகே அப்டின்னே அதுக்கப்றோ கொஞ்சோ நேர கழிச்சிட்டு இல்ல நாங்க போல அப்டின்டாங்க செரி ஓகே நானு எங்க வீட்லயே இருந்தறேன அப்டின்னே கண்மணிவும்னா நீயு வா மாமாலா வராங்க அப்டி அவங்க வரமாட்ட கொலு வச்சுட்டு இல்ல நாங்க வந்து திருமு போயிட்டுனு சொல்ட்டு திரும்பவு கால் பண்ணி சொல்றாங்க சேர் அஞ்சு மணிக்
விட்டு விட்டு கேக்குது
கேக்குதா
விட்டு விட்டு கேக்குது ம்
கேக்குதா
இப்பயு விட்டு விட்டுதா கேக்குது
கேக்குதா
ம் கேக்குது சொல்லுங்க
நானு அஞ்சு மணிக்கு வந்துட்டு கிளம்பிட்டே கிளம்பி எனக் அங்கே ஸ்டேட் பஸ் இருக்கு ஆ ஆ டொண்டி ஒன் அத பிடிக் எங்க வீட்டுக்கு போய்ட்டு போலா சொல்ட்டு
கத தெரிலேயே எனக்கு
ஒரே எடத்தல இருந்துட்டு தா பேசுறே ஹலோ
விட்டு விட்டு விட்டு கேக்குது
இப்ப கேக்குதா
ம்
நானு ம் அங்க ம் நானே எங்க வீட்டுக்கு போனோ எங்க வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லா எடுக்கணு சொல்ட்டு எங்க வீட்டுக்கு போய்ட்டு போனே
ஆ
நானு பஸ்
உங்க வீட்டுக்கு போயிட் உங்க வீட்டுக்கு போயிட்டு தா போனீங்களா அங்க
கேளுங்க நா எறங்கிட்ட எறங்கிட்டு எங்க பெரிமா கால் பண்ணிட்டே இருந்தாங்க அட்டன் பண்ணி பேசுனா எங்க போ ஆ போய்டியா அப்டின் கேட்டாங்க இந்த மாரி வீட்டுக்கு போயி க அப்டின்னாங்க போய்ட்ருக்கே அப்டின் சொல்ட்டு
ட்டு விட்டு கேக்குது
கேக்தா
ஆ
வீட்டுக் போய்ட்ருக்கே அப்டின்ன சாவி இல் சாவி வந்து அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்டின்ட்டாங்க சேரி சேரி ரிட்டன் வந்துட்டு நா களம்பி ஆறு மணிக்கி எங்க வீட்டு சைடு வன்ட
ஏ தா விட்டு விட்டு கேக்குது கொஞ்ச தள்ளியாச்சி போய் ஒக்காருங்க
ஐயோ இப்ப கேக்குதா
பேசுங்க பேசனாதா தெரிய
ம் நானு வந்துட்டு களம்பிட்டே களம்பி ஆறுக்ல்லா போ வேண்டியது
திருப்பி அப்டிதா கேக்குது
நா என்ன சொல்றது கேக்குதா
ம் சொல்லுங்க திருப்பியு அப்டிதா கேக்குது அலோ
ம் சொல்லுங்க
ம் அதா எங்க வீ எங்க வீடு தா பாத்துனுருக்கோ இப்ப வந்து இங்க அட்வான்சு வந்து குத்துட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சோ எ நாங்க குடுத்ததுல பாதி வந்து குடுத்துட்டாங்க குடுத்துட்டு வந்து சேரி ப்ரோ கொஞ்ச காலி பண்ணுங்க அப்டின்ட்டாங்க நாங்களு வீடு பாத்துன் இருக்கோ பாத்துன்னு இருக்கோ எங்களுக் எதுமே கெடைக்க மாட்டன் அது செட் ஆக மாட்டங்கது செரின்ட்டு என்னோட ஃப்ரெண்டு் ஒருத்தவுங்க இருக்காங்க அவுங்க வீட்டு பக்கத்லயே போய் கேட்டுட்டு இருக்கோ எதுவு கெடைக்கவு மாட்டுது அங்கியு அவுங்க எல்லாரு எல்லா ஃபுல்லா இருக்குறாங்க போலக்குது சுத்தமா வீடே அங்க கடைக்கவே மாட்டுது என்ன பண்றதுனே தெரியில
நானு எங்க அம்மா கிட்ட கேட்ட ஆ
ம்
அஞ்சு லச்சமோ ஆறு லட்சத்லயோ என்னமோ நெனைக்கிற
ம்
ஆ வீடு இருக்கா அந்த லீஸ்ல ஆனா வந்துட்டு உன்னு காலி பண்லையா நானு கேட்டுட்டுதாருந்த நேத் இப்பவு கேட்ட எங் அம்மா கிட்ட ஆறேழு தான எடத்துல பாக்கனு சொல்ற அப்டினாங்க
செரி செரி பாத்தாலு சொல்லு சொல்லுங்க நாங்ளு வந்து பாக்கலா ஆறுலா முடியாது நாலு நால்ர அப்டிதா முடியு அஞ்சே முடியாது
ம்
அதுவே வந்து நாங்க சொன்னோல்ல அது ஆல்ரெடி நகய தா வெச்சுதா பண்ணணு அது எவ்ளோ வருதோ அவ்ளோதா மேக்சிமமே நாலு தா வருமே மேக்சிமமே நாலு தா வரு
ம்
ம் லீஸுக்கு போயிட்டா கொஞ்சோ நல்லாருக்கு அது திருப்பி நம்ம கிட்ட தா வரு அதனால கொஞ்சோ சேஃப்ட்டியா இருக்கு
ம் ஆமா
அதுக்குதா பாக்றோ கடைக்கவு மாட்டுது பாத்துன்தா ருக்கோ கடைக்கு நம்பிக்கையாதா இருக்குறோ
கெடச்சிரு நானு எங்க அம்மா கிட்ட கேக்கற நானு
ன்னா கேளுங்க எதனா தெரிஞ்சா சொல்லுங்க
ம்
உங்க அம்மா அந்த அவுசிங் போடாண்ட உங்களுக்கு தெரியுமா உங்க அம்மாக்கு வீடெல்லா அங்கல்லா தெரியாதுல்ல ஆ ஆம் ஆமா அந்த உள்ள இருக்கே
ம் ஏனா கேட்டு பாக்கற எங்க அம்மா கிட்ட
ஆ ஓகே கேட்டு பாத்து சொல்லுங்க தெரிஞ்சா சொல்லுங்க ஒன்னு இல்ல தேடின்தா ருக்கோ இங்கே இங்க கடைக்கிது இங்க நல்லாதான்குது வீடு ஆனா சுத்தமா தண்ணி ப்ரச்சனையாகுது ஒரு பொட்டு தண்ணி வர்ல இங்க இப்போ கீழ போயிட்டு புச்சினு புச்சினு வந்து தா யூஸ் பண்ணினு ருக்குறோமே இப்ப வரிக்குமே வர்ல நா உங்ககிட்ட போன வாட்டி பேசம்போதுதான சொன்ன இப்ப வரைக்குமே வர்ல ரெண்டு வாரோ கிட்ட ஆயிட்ருக்கு
ஏன்னா ஆமா இந்த ஏரியா ஃபுல்லாவே தண்ணி ப்ரச்சன எல்லாருமே அடிச்சு அடிச்சுதா ஏத்தின்ருக்கறாங்க பம்ப் அடிச்சுதா
ம்
கேட்ட நா அன்னக்கி கீழ ஹவுஸ்ஓனர் கிட்ட ஏன் வர்ல அப்டின்னா போன மாசோந்தா வெயிலு வாட்டி எதச்சுச்சுல்ல அத ஃபுல்லா வா கொளொல்லா அதனால வத்தி போய்ட்ச்சா அங்க பக்கத்துல எங்க பக்கத்துல ஒரு கொளொ இருக்குது பெரிய கொளொ
ம்
அந்த உங்களுக் தெரியு நெனக்கிற அங்கதா இருக்குது ஒரு பெரிய கொளொ அது வெயில் னால அட்ச்சு அட்ச்சு வத்தி போயிட்ச்சா அதனாலதா தண் எதுமே வரலய இந்த பக்கோ கடுப்பாவுது சுத்தமா வரல ஏறவே மாட்டுது தண்ணி மேல
ம் நீங்க இருக்றது செகண்ட் ஃப்ளோரா
ஆமா செகண்ட் ஃப்ளோரு
அப்பனா ரொம்ப கஷ்டோ வேற
ஆமா
பம்பு மேலயே இல்லயா
பம்பு மேல இல்ல ஹவுஸ் ஓனர் வீட்லருந்து மேலலா தண்ணி வரலயா அவுங்களு கீழ போய் தா அச்சுனு வராங்களா
ஓ
அதுவே இன்னு கடுப் பா என்னா பணறதுனே எனக்கு தெரில
ம் சரி விடுங்க நா கேக்கறே நீங்களு பாருங்க
ம் உனக்கொரு லாங்வேஜ் பாத்துன் தா இருக்குறோ ஆனா கெடைக்கதா மாட்டுது
ம்
பண்றது அ கெடச்சாலு நம்ம கேக்ற பட்ஜெட்ல கெடைக்க மாட்டுது நம்ம பட்ஜெட்ல இருந்தாலு வீடு நல்லாவே இருக்க மாட்டுது
ஆம ம்
வந்து வாடகையு அதிகமா இருக்குது வாடக குத்தாதா பொழைக்கவே முடியாது ஆமா
ம்
வேற எங்கனா அங்க இல்லாட்டி அவுட்டர்ல கூட அந்த ஏரியாவுலயே அப்டியே வேற எதுனா கூட லீசுக்கு இருந்தா கூட போலான் தா பாத்தன்
ம் நா கூட இன்னிக்கி ஒர்க்கில வந்துட்டு என்னா ச்சு கேக்குதா கால்ல வந்து து ஒரு கஷ்டமரு வந்து ட்டு கா கேக்குதா கால்ல வந்துட்டு ஒரு உம்போது மணி இருக்கு அப்போ நா ஒன்டியாதா இருந்த நானு ஒரு ரூம் பாய் ஒருத்தரு வந்தா
ரொம்ப தூரத்துல பேசுற மாரி இருக்கு
தா வெச்சு பேசுறே கேக்குதா
அப்டியேதாருக்கு தூரமா பேசுற மாரிதா இருக்கு ஹலோ
ம் சொல்லுங்
இப்பயு அப்டிதா இருக்கு கொஞ் சவுண்டா பேசுங்ளே
கேக்குதா
ஹலோ ஆ
இப்ப கேக்குதா
ஆ கேக்குது இப்பதா
ஆ நானு இந்த ரூம்பாயு இருந்தோமா அப்புறோ க்ளீன் பண்ணிட் ட்ருந்த அவுங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அப்புற வந்துட்டு ஒரு கஸ்டமரு வந்தாரு நா வந்துட்டு ஆ
கேக்குது சொல்லுங்க
அப்ப வந்துட்டு ரூம் வந்து ஃபுல்லா இருந்தது ஒரு ரூம் வந்து ட்டு செ இதுவாச்சு செக்கவுட்டாச்சு க்ளீன் பண்றதுக்காக குடுத்திருந்தோ ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்டின் சொல்ட்டு ப்போ அவுரு வந்துட்டு செரி வெயிட் பண்ணுன் சொல்ட்டு கொஞ்ச நேர கழிச்சு வந்துட்டு தண்ணி வேணு அப்டின் சொல்ட்டு கேட்டாரு கொஞ்சுன்டு தாங்க அ குடி மாத்திர போட்ணு அப்டினு தண்ணி வந்துட்டு இங்க வெக்கல ஆ வாட்ரு பாட்டில் தா வெச்சுட்ருக்காங்க அங்க அவங்கங்க போய் எ எடுல் நா வந்துட்டு நா வந்துட்டு எடுத்து குடுக்கணுமான் தெர்ல நானு வந்ட்டு கேட்ட அ அந்த மாரி அந்த அண்ணா கிட்ட கே அவுங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அவுங்கிட்ட கேட்ட தண்ணி கேக்குறாங்க அப்டின் சொல்ட்டு கேட்டே
ம் ம்
கேண்டீன்ல போய் குடிங்க அப்டின் சொல்ட்டு அவுங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா ரூம்ம இந்த அண்ணாவு சொன்னாரு வேணா பத்து அ இருவர்பா குடுத்துட்டு வாட்ரு பாட்டில் வாய்ங்கிங்க அப்டின்னாரு அவுர் வந்து கேன்டீன் பின்னாடி போய்ட்டாரு போய்ட்டு போ அ போய்ட்டு அது வந்துட்டு அ ஒரு மாரி ஜெக்கு மாரி இருக்குல
ஆமா
அதுல வந்துட்டு ஊத்தி குடுச்சாரா குடிச்சிட்டு வ கொஞ்ச நேர கழிச்சு வந்ட்டு பக்கத்திலே ஒரு ரூம் இரு ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ரூம் அங்க வந்ட்டு ரூம் புக் பண்ட்டாரு புக் பண்ட்டு இங்க வந்ட்டு நா ஒன்டிதா இருந்தே வந்ட்டு சம்ம திட்டு திட்னாரு என்ன தண்ணி கேட்டா ஒரு தண்ணி தரமாட்டீங்களா ஒரு ம் இது கூட இல்லயா அங்க போய் தண்ணி கேட்டு ஒரு கே அங்க போய்ட்டு குடுக்குறீங்க அந்த எடோ எப்டி இருக்குது அது ஜெக்குல புடிச்சு தரீங்க நாலா எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா எவ்ளோ பிஸ்னஸ் பண்றே தெரியுமானு சொல்ட்டு அவ்ளோ பேச்சு பேசிட் ருந்தாரு அந்த ரூம் பாயு இருக்கறா அவன்யு கூப்பிற்ற அவ அப்படியே உக்காந்துட்டியே இருக்கிறா
ம்
அ அந்த அங்கிள் வந்து அப்டி திட்றாறு வேற என்ன
ம் ஆ இருக்குங்க ஒரே நமிஷ